உம் கேக்குது கேக்குது.
எப்படியே உங்களால அடிச்ச
என் காலத்தான ரந்து சிக்ஸி எங்களுக்கு போதுமானது
அந்த அந்த ரெண்டு சிக்கு இந்த புபல் சா்து சிக்ஸ் இருந்த போத உளுக்கு ஏதோ விஷயம்
ஆமா சரியனா அழட்டானவை ஏத்துக்கொள்ள முடியாது
ச்ச உம் அது ஒ ஓே அது ஒும் பண்ண முடியாது மிஸ் ச ஆட்டுக்க கொண்ட டக்குனுு புபல் ச்ட் அட்டுக்கு தான் டை பண்ணியிருாது
ஆமா ஜெய் சாது குடுத்த வாய்ப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டான்
ஆ ஆமாடா ஜெய்ஷோ நல்ல வாய்ப்பு குடுத்தாங்கடா தேவலாம ஆமா நெஸ்ட் மேட்சச்சும்டுப்பாங்க நினக்கேன்
நாலுஞ்சு ஓப்பனர் இருக்கேன் இந்தியா டீம் மட்டும் அஞ்சு ஓபனர்ர் இருக்கு கய்கே
ஆமா இப்பயாவது தூக்கட்டு அந்த பிளேஸ் போட்டானுங்க
இவன் உ தெரியலையே
ஓ நிதிீஷ் இல்லையாஹ இந்த மாச்சி அான் ஆர் ஒரு ஆள் கம்பண்ட பாத் மா
ரை பண்ணி பாோன்ன பாத்துக்க ஏ யர் ஆய
வல்ல பி தான் ஆனனது ஒ ஜெய சொல்ல்ல பாட்டி
ஆமா என இன்னும் புிடிக்கல கம்பீர் சொல்லுறது எங்கார அழச்சாருன பா நல்லாிருது எங்கல நிந்த அடிக்க சொன்னா என்ன கடுப்பா இருது பாக்க
ஆஹ் ஆஹ்
இருபது பாலுக்கு நாது அவுட்டா தானப்ப முப்பது பாலுக்கு நாற்பது அவுட்டாானான் எப்படி இருக்கேன்
ஆமா
உஹம்
சக்கத்ல வந்த கம்பக் கொடுத்துது ஆமா இசான்சி அவ டி டுவெண்ட அவ டி ண்டி மலம் பிதாம் மத்துமே அடினா அடி மட்டும்தான் வச்சீங்களா
புிடிச்சா இனத்துக்கு அந்த ஓ பிரிந்துடுச்சு
நல்ல ் பேக்கப்்ட்ுல்ல தான்ாடிான் பேப்ையாடிான் இதே மா ரிஷப் பந்த் மாரி அடிக்கனும் கெயில் நூத்திஅம்பது போட்டுரூவாரு நெக்ஸ்ட் கேஎல் எழுவது அம்பது அடிப்பாரு அவரு வந்தானா கில்லு அடிக்க முடியாது
அதான் கொஞ்ச கடுப்பா இருக்கேன் சொல்லி சொல்லி நா பாக்கன் நம்பிர்து வேற
பரவால்ல நல்ல கோச்சு தா ஆனாலு என்ன ஒன்னு கொஞ்சோ மாத்திக்கணு பிளேயர்ஸ் அப்பப்போ மாத்திட்டோனா கரெக்ட்டா இருக்கு
ஆமா
அது கம்பிதால முடிய மாட்டேங்கது என்ன பண்றது
ம் இன்னு பைனல் ஓவர் இருக்கி அடிச்சிட்டா என்னென்ன என்னோ பாத் தா தலையிலியே அடிச்சுக்குவா
எரநூறு பாத்தாவா அப்ப எரநூறு நாளைக்கு மட் தான கில்லு
எர்நூரெல்லா அடிச்சா அந்த ஈசிடா இன்னு நூத்தி நாப்பத்தி அஞ்சி இருந்துச்சி இன்னு ஐம்பத் தஞ்சி தா வேனு ம் இன்ன அது பாட்டுக்கு ஏ
நூத்தி நாப்பத்தஞ் அச்சிட்டானா
ம்
அப்ப அடிச்சதுக்கு வாய்ப்புக்குது கொஞ்சோ ஆ வேணும்னா அதிக பாத்து வி கிட்டு வேனா வையு
எனக்கு தெரிஞ்சி அடிச்சா நெனைக்கிறே இன்னைக்கு
டபுள் செஞ்சுரி ரோகித் ஷர்மா அடிச்சிருக்கா
ம் வச்சிருக்கா கில்லு தா வச்சிருக்கா கில்லு வச்சி நைஸ் சாங்ஸ் சானே எந்தருமே வெங்காயோ ஒன்னே ஒன்னு ஐஏஸ்த்து ரோகித்தா ஆனா அவெ பெரிய அவெ அடிச்சதெல்லா பெரிய டீமே இவிங்கடிச்சப்பனா பெங்காலிஸ் து போய்ட்டு ஆஸ்திரேலியாவே ஸ்ரீலங்காவ ரெண்டு ஸ்ரீலங்கா பெரிய டீமா இப்ப
அப்ப பெரிய டீம் ஸ்ரீலங்கா இப்ப தா கொஞ்சோ இது
ம்
சீக்கிரத்துல கத்துப்பானுங்க எல்லா
ஆமா இந்தியா ஏ டீமு அங்கட்டு நல்லாதா போய்ட்டுக்கி
ம் இந்தியா கொஞ்சோ ஆஸ்திரேலியா கொஞ்சோ அடிக்க பீட் பண்ணிட்டா கொஞ்சோ கரட்டா இருக்கு இந்தியா நெக்ஸ்ட் மேட்ச்லருந்து
ஆமா
நல்லா பேட்டிங்ல இன்னபேக்கு பேட்டிங் எதுக்கு எனக்கு தெரிஞ்சி இந்தியாவுல பாத்தா அதிகமா இருக்குது
இந்தியா ஏ மேட்சானது வெறித்தனமா போயிட்ருக்கி ம் சார்ஜ் போட்ட இன்னைக்கு ஜெயிச்சாதா இன்னைக்கு ஜெயிச்சா மட்டுந்தா ஃபைனலுக்கு போக முடியு இந்தியாவால
ஆ
இல்லனா வெளியே போ வேண்டியதா ஜெயிக்காட்டி
எது
இந்தியா ஏ டீமு
இன்னிக்கு மேட்சா
ஆமா இன்னிக்கு மே
ஏ டீம் இன்னிக்கு ஏ டீமா டா இன்னிக் ஏ டீம் மேட்ச் உள்ள இர்க்குது ஆ சொல்றா
இவ்வள ரன் எடுத்து தோக்கறாய்ங்கனா டீம்லா சரியில்லன் அர்த்தோ ஓ ஓ பவுலிங் சரியில்லனுதா அர்த்த
ஏய் இந்த ஓ டி ஐ சொல்றியா
ம்
ஏ நா ஏதோ ஏ டீமோ நெனச்ச
பவுலிங்ல சொதப்பிட்டாங்க இன்டியா
அது ஏ ஸ்கோர்ல தானா ஆமா தேவைல்லாது எக்ஸ்ட்ராஸ் அதிகமா குடுத்து சும்மா போட்டுதான்டா கம்போஜ் இந்த மேட்ச் எடுக்ல அது அதில்லாம
எல்லா பவுலிங்ல அடி வாங்கியங்க
பவுலிங் நல்ல பவ்லிங்கா எடுக்கனுண்டா சும்மா ஐ பி எல் ல வச்சு எத்துட்டாங்களா என்னான் தெரில இவனுங்க
ம் முன்னூறு ரன் அடிச்சு தோக்கறாய்ங்கனா அப்ப என்னத்த சொல்ல முடியு
அது ஒண்ணு பண்ண முடியாது
இன்னைக் ஜெயிச்சா மட்டுந்தா ஸ்ரீலங்காவுக்கு ரிவெஞ்சு குடுக்க முடியு
ஜெயிச்சுடுவாங்கடா ஆமா ஸ்ரீலங்கா ஸ்ட்ரெய்ட்டா மேல போயிட்டு ஃபைனல் அடிக்கணு ச ஓகே ஜி எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூவன்சு அடிப்பா நெனைக்க இந்த வருஷ
கஷ்டண்டா இங்லேன்ட்லா போய் அடிக்க ஃப்ளேட் பிச்சு
பொதுமையா ஆடனு பொதுமையா ஆடுனானா கரெக்டா இருக்கு
ம் இங்லாந்துகுள இங்லாந்துகுள ஸ்கோரு இது அது கொஞ்ச பேர் அனன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கே பேச்சனே ரோஹித்து ரோஹித் வேண்டா அப்டியே ரோஹித் அப்டியே கன்ஃபார்ம் ஆயிட்டா கோழி கம் பேக் குடுக்குறாரு
கோல்டு கம் பேக்தா குடுப்பாரு அதே மாதி இங்லேன் இங்லேன்ட்க்கு இங்லேந்து கேப்டன்ஷிப்ல வந்து இவ அ ஸ்டோக் இல்ல அதுக்கு பதிலு ஜூட் விட்டுறுக்காங்க
உம் இல்ல இப்பதிக்கு முங்க கம்பேக்கு சட்டேஜா மத்த வெயிட்டிங் ஸ் ஓகே
ஜடேஜா டவுட்தாம்பா ஏன்னா ஐபியெல்யே அவனுங்க ஐ பி எல் அவ்வளவு ஓட சரி கொஞ்சமா கிட்ட ஜெயிஜ் ஜெய்ஜி ஜெயிக்க ஜெயிக்கதா கொடுத்தானங்களே வாய்ப்பு அவனுக்கு
உம் ஜெய்ஸ் ஆஹ் இப்படிக்கு சதேஜா பத்தி இங்கிலாந்து வீடியோல பேசல ஓலிவும்ராஹ் திக்கு வராய்ங்க
ஆமா ஜட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்டா ஜட்டுவ தூக்கிடுவாங்கடா ஜட்டு தூக்கிடுவாங்க உஹ்ம்
சிராஜூ உள்ள வரா அப்ப பாதி ஒடிடீம்லிள ப பவுள்ளர்ஸ் டுல வெளிய போயிட்டாய்ங்க இன்னைக்கு
ஜட்டு தொகுத்து ஐம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாத்த
ஏய் ரண்ணுனா அடிக்கணுன்டா இவங்கென பவுலிங் நம்மகிட்ட நல்லாவா இருக்கு இந்த டீம்ல பெரிய டீம்ல
இதே டீம்ல வந்து பவுலிங்கே நல்லா இல்லடா
இப்பவுள்ள டீம்மு இந்தியடீம்ல வந்து பவுலிங் நல்லாவா இருக்கு
அவ்ளோ இல்ல பும்ரா பாவ் என்ன
இப்ப இன்னைக்கு இன்னைக்கு மேட்சுல்ல
ரிங் மேட்சுல்ல எங்க இருக்கு பவுலிங்கு அஸ்தீப் சிங்க ஆடி வாங்கறாது இப்போகுது பரவாயில்ல க கம்பேக் கொடுப்பாரு நெக்ஸ்ட் சரி
வாஷிங்ன்ஸ் வந்து ஓவரே கொடுக்க மாட்டாய்ங்கே அவ்ளோவா
ஆமா வாசிக்கு வந்து ஒது இ ரெண்டு வார்த்துல்ல தந்து போயிருச்சானா அத நிருத்திடுவா கில்லு
சுண்டர் குடுக்கவே மாட்டா அவ இருக்கிறதே பேட்டிங் மட்டு வச்சிருப்பாய்ங்க குல்தீப் குர்நூர்பாது அஷ் குர்ஜுப்பு ப்பிரின்ஸ் யாட்ர்டு இவுங்கள வச்சுளா வாய்ப்பே இல் உம் இந்த டீம வச்சு ஜெய்கிறது கஷ்டந்தா மேல அடிச்சா ஜெயிக்க முடியு நானூற் அடிச்சா தா டார்கெட் ஜெயிக்க முடியு
ஆனாலு வாய்ப் இப்ப இருக்குதுல சவண் செரி பவுலிங் வெச்சு ஆனா முகமது சிராஜ் எடுத்ருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது வெஸ்ட்டு அவுனுக்கு வெஸ்ட்டே தேவல்லடா அவன் வெஸ்டே வேணான்வான்டா
இன்னோ கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டே பண்ணாம வச்சிருக்காங்கே கோலியே க்கி ஆஹ்
அத ஸ்டார்டிங்கே சொல்லி டானுங்க கோலிக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஜெயஸ்வால் தானு ஏன்னா இப்ப வந்து ஜெய்சல்ல வந்து இப்ப ஏன்கிட்ட கில்ல வந்து விடாத கோலி எடத்துல கீழ போய்டூம்
ஆமா
அத அதை வச்சுதான் இவனுங்க பேஸ் பண்றாங்களே
உம்
சோ அதனாலே ஈசியா இருக்கும்னு நெனக்கிற அவ்ங்களுக்கு பிசிசி என்ன முடிவு எடுக்குறாங்கனு தெரில பிசி பி சி ரொம்ப டஃபா இருக்குதுபா
ஏதோ ஒரு பிரச்சன நடந்துச்சு மச்சான் மானிங்ளேந்து
என்னடா ஆச்சு
பைக்ல போய்ட்டுக்கும் போது ஃபோனை வச்ட்டு போய்ருக்கன் டக்குன்னு ஆன் ஆய்ருச்சு மைக் ஆன் ஆய்ருக்கு பாக்கெட்ல வச்சிருந்துருப்ப போல மைக்கு ஒரு நிமிஷம் ஆனாயி ஆனாயி ஆஃப் ஆயிருக்கு நல்லவேள எவனும் கண்டுக்கல
ஹாம்
கண்டுகிட்ட என்ன எதாச்சும் இன்னைக்கு இன்னைக்கு எதாச்சும் பேசிருப்பானுங்க முன்ன நீங்க ட்ரிப்பு போனீங்களா
ஆமா
அன்னைக்கு ஒரு ராத்திரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுது ரெண்டர மணி கிளாஸ்ல வந்து நான் வந்து ரெண்ரைக்கு ஆன்லைன் போனேன் ரெண்டு மணி கிளாஸு
ஆஹ் உம்
ரெண்ரைக்கு கிளாஸுக்குள்ள போறேன் ஏன் ஃபேக் அய்டில எவனோ வந்துருக்கா போல அந்த கிளாஸ டிஸ்டபன்ஸ் பண்ணதுக் பேக்கில வந்த பேர்ல நா அந்த நேரத்துல உள்ள போய்ருக்கேன் ஸ்டாஃப் என்ன பேச ஏன் ஜீ மெயில்ல போய்டுச்சு இவன் தா அந்த ஃபேக் ஐய்டில வந்து காந்திலி அன்னைக்கு தித்து தித்துனாய்ங்க ஏன்னா சைக்கெள்ள வந்தன் சொல்லி அதுக்கப்புறம் என் ஜிமெயிலு என் ஜி மெயிலேருந்து ப்ருப் எத்து காமிச்சேன் மேம் நான் ரெண்டு வாட்டி லாகின் பண்ணிக்கேன் ரெண்டு வாட்டியுமே என் பேர்லதா லாக் இன் ஆகிறேக்கேனு
உம்
போனோனே விட்டாங்க மூணு வாத்தி வண்தாங்க பேக்கெரில அதுக்கப்புறம் என்ன நம்புனாங்க கொஞ்சோ
ஆமாடா அதே ஃபேக் ஐ டிலாம் இப்ப நெ நெறைய ஃபேக் ஐ டிலாம் உள்ள வருதுடா அதுனாலயே சொல்றாங்க போழுதுக்கு அவுங்க
உம் இல்ல ஜிமெயிலுனு எந்த ஃபேக்ல போனு எந்த ஜிமெயில் போனோமோ அந்த பேரோட சேத்து வருதே அந்த ப்ரூப் எனக்கு இருக்கு அத நா காம்ஷ்டே அதால நான் தப்ச்டேன் ஜிமெயிலுனு கு இன்னைக்கு என்னா ச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஃபோன் பாக்கெட் வச்சனா மைக் ஆனாயி ஆனாயி ஆஃப் ஆயிருக்கு என் ஆயிருக்கா கடுப்பா இருக்கு என்ன சொல்லுவாங்கனு தெர்ல இதுக்கு
சொல்ல வந்தா இது மாதிரி டக்கு டக்குன்னு இது ஃபோன் இதாச்சு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது
மத்தியானம் கிளாஸு ம அதான் நா சொல்லிருக்கனால மத்தியானம் ரெண்டு மணிக்கு க்லாசு நான் ரெண்டரைக்கு போயிருக்கேன் அர மண் நேரம் அர மண் நேரம் லேட் டா போனா லோஹித் சர்மா கரெக்ட்டா அவுட்டானோனே உள்ள போனே பாரு கிளாஸ் விஸ் க்ளோஸ்டுன்னு வந்துச்சு உள்ள போக முடியாதுன்னு
ஆஹ்
மத்யானம் க்ளாஸு ஆப்சன்டு இன்னக்கி
அய்யோ அது என்ன சொல்லுவாங்கன்னா
ஆஹ் ஹூம் சென்னைக்கு வர சொல்வாய்ங்க சென்னைக்கு வர சொல்வாய்ங்க சென்னைக்கு வர சொல்வாய்ங்க ஆமா உம் அது ருல்ஸு போட்ருந்தாய்க பாத்துக்கலா கண்டுக்கல தேவல்ல கேட்டா சொல்ல வேண்டிதா இந்த மாரி சுச்சுவேஷன பத்தி
அதல்லாம் சொன்னா ஒத்துப்பாங்களா அதல்லாம் ஒத்துப்பாங்கடா
ஆமா அதுக்கு எனக்கு எப்டின்னு சொன்னா அவர் காரணுத்துக்கு வந்துட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவனுக ச்சனை வேண்டியதா உம் ஆஹ் எனக்கு இதுக்குமேல நம்பிக்க இல்ல மச்சான் பேஸ்னது இல்ல அவ்ளோ தான்
உம்
ஹலோ ஏன்னா எந்த தா நம்ம கோ கோடிங்ல நம்ம இம்ப்ருமென் பண்ணாலுமே இன்னு ஸ்கில்லு தேவ இன்னு ஸ்கில்லு தேவன் நம்மள இம்ப்ரூவ் நம்மளே தா படிக்க படிக்க சொல்லுராங்க போலா அ நெலம்யே அப்டி தா நம் எந்த அளவு கோடிங்ல உள்ள போனாலு நம்முடைய திருப் இது பத்தல சொல்லிட்டு வேலையுட்டு தூக்கதா பாப்பாங்க
ஆமா ப்ரோ நம் ஒரு எத்துக்கு நீ போன வச்சுக் தூக்க தா பாப்பாங்க உங்ககிட்ட இதுவு மட்டு தா கேப்பாங்களே
அதா நானே டீ சி எஸ் போலானு இருக்கே
உம் புரில இன்னா அது
நான் ஐடி எதாச்சு போலானு இருக்கே
நான் ஐட்டியா அ
சேரி காலேஜ்ல யாச்சு நான் ஐட்டில ப்ளேஸ் டெ ப்ளேஸ்மெண்ட் வேல பாப்ப ஆனா வெளிய யார்டியூ இப்யே பாத்து வெக்கனோ
நெறைய கோஸ்க்கீது எந்த கோஸ் எத்தா கரெட்டா இருக்கு இந்த பி சி ஏ படிச்சதுக்கு
எம் பி ஏ பிசினஸ் அனாலிசிஸ்ட்
பிச்னஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட கிது அது எப்டி
ஏ
உம்
உம்
அப்பனா தேரி பத்திதா வரு ஃபுல்லாவே இல்ல
ஆமா பிச்னஸ் பிஸ்னெஸ் அன்லி பண்ணுங்க அனாலிஸ் பண்ண மாறிதா சிஸ்டம் நம்ப என்ட்ரி பண்ணுமே அது தா யூஸ் ஆகு கம்ப்யூட்டர் சம்பந்தமா
உம்
உம்
ரொம்பெலா ப்ராப்ளம் வராது ல
அ ரொம்பனா இல்ல ஒரே மேக்ஸு மேக்ஸு ப்ராப்ளம் வரு
அதாவ்து நம்ப எம்